எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கேங்க
ஆ லீவ் எல்லா எப்டி போச்சி
ஆ லீவு எல்லா முடிஞ்சிருச்சிங்க ஸ்கூல் எல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சி ஆ என்ன கொஞ்ச லீவ் ஓட்டுறதுதா ஆங்க சாப்டாச்சி நீங்க
ஆ சாப்டாச்சு இப்போ ரெஸ்ட் தா எடுத்துக்கிட்டு இருக்க
ஆ செரி செரிங்க வீட்டு்ல எல்லா யார் இருக்காங்க
ஆ எல்லாருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க
சேரி சேரிங்க சேரி சேரிங்க வர டைம் ஆச்சுல்ல ஸ்கூல இருந்து
ஆமா ஆமா அவுங்க ஸ்கூல் பஸ் இருக்கு வந்துருவாங்க அவூங்க வந்துரு வாங்க
சேரி சேரிங்க அப்றோ எங்க போனீங்க லீவ்ல எல்லா இல்ல இல்லைங்க பா வேன்லயே வந்துடுவா பாப்பா
சேரி ஓகே வாசல்லயே அப்டியே பிக்கப் பண்ணிக்க வேண்டிதா
ஆ ஆ ஆ ஆமா நம்ம ஸ்ட்ரீட் இதுலே கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க அவளே வந்துடுவா
சேரி சைரி சேரி ஆ ம் அப்றோ லீவ் தா ரொம்ப பிள்ளைங்க டார்ச்சர் பண்ணிருச்சுங்க
ஆமா ஆமா லீவ் விட்டுட்டாங்கன்னா அந்த லீவு ரெண்டு மாச ஓட்டி மறுபடியு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடு ஆயிருது
ஆ ஆமா போகும்போது கஷ்டமாதா இருக்கு இருந்தாலு போட்டு நிம்மதியா இரு
ஆமா ஆமா ஆ என்னன்னா லீவ் விட்றது பெருசுல்ல கரெக்ட் டா வெயில் ஃபுல் சம்மரா இருக்கறதுனால கொழந்தைங்க வெளியில போயு அதிக நேரோ விளையாட முடியறது இல்ல
ஆமா ஆமா அதனாலதா வீட்டுக்குள்ளயே இருக்கற மாதிரி ஆயிடுது வெயில் அதிகமா இருக்கனால ம்
ம் ஆமா ஆமா அதுதா கொஞ்சோ பிள்ளைங்களுக்கு கஷ்டோ ம் அப்டியே போனாலு ஹில் ஸ்டேஷனுக்கு போனாதா பட் அதுக்கு அதுவுமே அங்க போனாலுமே வெயில் தெரிவிக்குது அவ்வளவா அங்க இருக்கா இல்லன்னு பாத்தா அங்கேயுமே அப்டிதா இருக்குது
ஆமா ஆமா அங்க கிளைமேட் ஒரு டைம் வெயிலா இருக்கு ஒரு டைம் இதா இருக்கு சில்னெஸ் இதா இருக்கு ஆ சொல்ல முடியாது அந்த டைம்ல
ஆமா ஆமாங்க
எதாது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சும்மா வர வேண்டியதா அங்க போனாலு இந்த பசங்க போய் ட்டு அங்க பிள்ளைங்கள்ட சண்ட போட்டுகிட்டு
ஆ ஆ ஆமாங் என்ன சம்மர் ரெண்டு மாசத்துல என்ன பண்ணலான்னா நம்போ ஏதாது சம்மர் கேம்ப்பு மாரி கிளாஸஸ்ல ஸ்கூல்லயே அவைலபிள் பண்றாங்க இப்போல்லா அத மாரி ஏதாது கிளாஸ் போட்டுட்டோன்னா அவைங்களு கொஞ்சோ பிஸி ஆயிடுவாங்க காலையில எந்திரிக்கிறோமா எந்திரிச்சிட்டு டக் டக்குனு இந்த கிளாஸ் இருக்கு அப்டின்றது போயிருவாங்க ம் அவுங்க வீட்லயே இருக்கறாங்கன்னா நமக்குமே எந்த வேலையு ஆகுறதில்ல
ஆமா ஆமா ஏதாது சண்ட போட்டுக்கறது அழுதுகிட்டு கெடந்தா என்ன பண்றது நிம்மதியா நம்ம சமைக்கவு முடியாது ஓடி ஓடி போயிட்டு பண்ணிக்கணு எங்க வெளாடுதுங்க வெளியில போதுங்களா அப்டின்ட்டு
ஆ ஆமா ஆமா கொஞ்சம் லீவ் டாங்கனா பெரிய இதாதா இருக்குது ஆ ஆமா ஆமாங்க இப்ப ஸ்னாக்ஸ் எல்லா என்ன பண்ணுவீங்க நீங்ளே வீட்ல செஞ்சிருவீங்ளா இல்ல வெளில வாங்கிப்
நம்ம வீட்ல செய்றத எங்கமா சாப்டுதுங்க இந்த பிள்ளைங்க வெளில போனா அத வாங்கி குடு இத வாங்கி குடு பீஸா வாங்கி குடு சிக்கன் வாங்கி குடுன் நிக்குதுங்க வீட்ல செஞ்சா சிக்கன் சிக்ஸ்டிஃபை சாப்டுதுங்க வெளில போனாலே வீட்ல ஒழுங்கா சாப்பறதில்ல வெள்ல போனா எ பசி பட்டினியா இருக்குற மாரி வெளில போனாதா அடம்புடிக்க வேண்டியது பசிக்குது பசிக்குதுன்னு வீட்ல கொண்டுட்டு வந் தட்தட்டா வச்சா திரும்பி கூட பாக்கறது கெடையாது வெளில போனா பாக்காத மாரி அழுகுதுங்க புள்ளைங்க
ஆ அவங்களுக்கு என்னனா ஆமாம் மா அதுதா அவுங்களுக்கு டைமு வெளில போறப்போ நம்ப கேட்டு வாங்கிகிட் டாதா அப்டின்ற தாட்ல அவுங்க வந்துர்றாங்க
ஆமா
நம்ப வீட்ல பண்றதா ஹெல்தின் பண்ணி குடுக்குறோல கொஞ்சோ வீட்ல
ட்ல ஒன்னு குடுத்தா சாப்றதுல்ல இதைய அங்க வந்தா வேற ஒரு பேர் சொல்லியா அதயேதா குடுக்குறாங்க அத வச்சு சாப்டுதுங்க அந்த புள்ளைங்க என்ன சொல்றது சாப்ட்டுகிட்டு வீ ட்டுக்கு வந்து வைத்த வலிக்குது அது வலிக்குது அப்டின் சொல்லி
ஆ அது எல்லா கொழந்தைங்ளுக்கு ஒடம்பு ஆமாம்மா எல்லா கொழந்தைங்ளுக்குமே ஒடம்பு வந்து ஒத்துக்கறதில்லேல அவுங்க போட்ற மசாலாஸ் எல்லா ம்
நம்ப வீட்ல கொஞ்சோ செஞ்சாலே ஒரைக்குதுன் சொல்ட்டு சாப்புறது கெடையாது
அ ஆமா நம்ம வீட்ல செய்றது ஒரு நாளைக்கு எ என்ன எதோ கொன் நார்ம்லா பண்றோனா கூட கொஞ்ச டேஸ்டியா இருக்குது ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலு நல்லா வரதில்லனா அன்னைக்லா சாப்பாடே எறங்கறதில்ல
ஆமா ரெகுலரா செய்ற மாரிதா செய்றோ அது டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது சிலநேர் த்ல இந்த பிள்ளைங்க நல்லா செஞ்சாலே சாப் புடாதுங்க ம் ம்
ஆமாம்மா நா மோஸ்லி என்ன பண்ணுவேனா ஆ ஆமா வீட்லே நா மோஸ்லி செஞ்சுப்பே அந்த இது கல் நெல் நெலக்கடல இருக்கு இல்லைங்ளா நெலக் கடல உருண்ட எள்ளு உருண்ட இதெல்லா வந்து வீட்லே செஞ்சு வச்சிருவே ம் அது என்னனா ஸ்வீட்டுமார் இருக்கற்த சாப்ட்டுகிறாங்க நம்ப கொஞ்சோம் எதாவ்து புடிக்காத மாரி செஞ்சு ட்டோ அப்டினாதா புடிக்கிறதுல்ல மோஸ்ட்லி இங்க எங்க வீட்லெல்லா பாத்தீங்கனா ஆயில் ஐட்டமுலா சாப்டவே மாட்டா
சேர் சேரி ஆ
இந்த மாரி போட்றதெல்லாமே அவ சாப்ட மாட்டா சோ இந்த மாரி ஸ்வீட்டா நீங்க எதாது செஞ்சு வஸ்டீங்கனா ஹெல் தியா பச்சப்பய்று உருண்ட ம்ங்க நிலக்கடல உருண்ட இதெல்லா செஞ்சு வஸ்ட்டோனா ஒர் நாலஞ்சு நாளைக்கு தாங்கு அத சாப்ட்டுப்பா ம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்குமே அவளுக்கு அதுதா கன்வீனியன்ட்டா இருக்குறது
ம் குடுத்தா எங்க எதாவ்து ஒரு உருண்ட செஞ்சு குடுத்தா காக பாதி உருண்டை சாப்ட்டுருகு பாதி நம்மதா சாப்ட வேண்டியதா இருக்கு
ம் ஆமாம்மாம்மா ஆனா வெளி டேஸ்ட்டு புடிச்சிருச்சுன்னா னா ஆ ஆமா வெளி டேஸ்ட்டு புடிச்சிருச்சின்னா நம்ப வீட்டுல செய்யறதெல்லா கொஞ்சோ வாய்க்கு ஒத்தே வராது அவுங்களுக்கு ஆமா கொஞ்சோ ஸ்டாடிங்
சன்னு ரைட் ரைட்டு இல்ல ஏதாவ்து கிரீமு சாக்லேட்டு இப்டியே போய்டுது வயித்துல பூச்சி ஒரு நாள் வயித்துல பூச்சி இருக்குன்னு வயத்த இது பண்ணுது அது பண்ணதுன்னா அழுகுதுங்க பிள்ளைங்க அப்றோ அதுக்கு ஒரு மருந்து வாங்கி குடுக்க வேண்டியதா இருக்கு
ம் ஆமா ஆமா ஆமா இப்ப எங்க எதுனாலு டக்குன்னு உடனே புடிக்கிறது சளின்றதுனால அது புடிச்சிட்டாலு போறதில்ல எப்டி என்ன பண்ணாலு சளி புடிச்சிட்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கி ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல
ஆமா ஆமா புள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருதுங்க
காச்சலு இருமலு சளி ஆமா ம்மா
ஆமா ஆமா வேர்க்குது அதோட புள்ளைங்க எது பண்ணிட்டு கெடக்கு ங்க அதோட சளியு புடிச்சிருது அதோட போய் தண்ணியில வெளாறது போறது
ஆமா ஆமா நம்ம என்னதா நாட்டு வைத்தியமே பண்ணோம்னாலு அவ்ளோவா கேக்குறது இல்ல ஏன்னா அதுங்க பொறந்ததுல இருந்தே நம்ப அப்டியே ஊசி மருந்து மாத் திரைலே வளத்துறதனால நம்ம திடீர்னு பண்ற வீட்டு வைத்திய எல்லா கேட்க மாட்டேங்குது கொழந்தைங்களுக்கு
ஆமா ஆமா அதுங்கல்லா கட்டாயப்படுத்தி அது குடுக்குறதுக்குள்ளே இன்னோ பெரும்பாட ஆயிடுது அத கொஞ்சோன்னு குடுக்கறதுக்குள்ள வாந்தி எடுத்து கக்கி அத எங்க முழுங்குதுங்க புள்ளைங்க அதுக்கு போ ஒரு ஊசிய போட்டுட்டு வந்துருவோ அப்டின்னு தோணுது
ஆ அதுதா எ ஏன்னா இப்போ நம்மளுக்குமே அது பயோ வந்துருது சப்போஸ்ஸு வாமிட் எடுக்குறாங்க அப்டின்னா என்னன்னு தெரியிலயே ஏன்னா நம்ம போனா ஒன்னு கடக்க ஒன்னு சொல்லிடுறாங்களா ஹாஸ்பிடல்லேயுமே நம்ம செரி கம்முன்னு அங்கேயே போயிர்லா நமக்கு தெரியாதது ஏன் பண்ணணு அப்டின்ற தாட்ல நம்பளு போயிறோ
ஆமா ஆமா டக்குனு ஏதாதொன்னா சோந்து போயிடுதுங்க நமக்கு பயமா இருக் பாக்குறதுக்கு ஏதாவ்து ஒண்ணுன்னா பயமா இருக் க்கு அதா ஒடனே அ ஒடனே கூட்டு போய் ஊசிய போட்டு மாத்திரை வாங்கி குடுத்துறது கைவேத்தியோ பண்றது வரைக்குல்லா இந்த பிள்ளைங்க தாங்க மாட்டேங்குதுங்களே நம்ம ரெண்டு நாள் பாப்போ மூண் நாள் முடியிலன்னா டாக்டர் கிட்ட போவோ எங்க ஒரு நாளைக்கே தாங்க மாட்டங்குதுங்க
ம்ஹும் மொத நாளே பாத்தீங்கன்னா அப்டி கரெக்டு கரெக்டு மொத நாளே பாத்தீங்கன்னா அப்டியே சளி புடிக்க ஆரம்பிச்சுனாவே தொண்ட வலி அப்டியே பாடி பெயின் லைட்டா வருது பாடியெல்லா அப்டியே கண கணன்னு காய்ச்சல் வர மாதிரி இருக்கறது அது எல்லாமே ஒரு நாள் ஒன்றர நாள்லியே சிவியர் ஆயிடுது ஃபுல்லா சளி ஆயிடுச்சு நல்ல நோஸ் எல்லா ஃபுல்லா பிளாக் ஆயிருது
ஆமா
ம்
இந்த கிளைமேட்டுக்கு ஏதோ இப்ப பாத்தா அம்மை எல்லா வருது வருது அ துவேற பயமாருக்கு புள்ளைங்க
ஆமாங்க வெய்ய காலத்துல இப்ப எங்க ஃபேமிலேயே ரிலேட்டிவ்ஸ்ல்லா பாத்தீங்கன்னா நெறைய பேரு அது மாரி வந்திருக் கு வெய்யிலுக்கு அது என்ன பண்ணியு ஸ்ப்ரெட்டு ஆகுது வேற
ம் ஆமா ஆமா ஆமா அதே மாரிதா எங்க ரிலேட்டிவ் வீட்டுல இருந்தா நா அத வச்சுதா சொல்ற அண்ணனுக்கு தம்பிக்கு அப்டியே அடுத்த ஒரு மூணு பேருக்கு வந்துச்சு அடுத்தடுத்து ஒருத்தவங்களுக்கு இறங்க இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு போட அப்டியே ஆயிடுச் அதனால பயமா இருக்கு நாங்க வேற த்ரீ டேஸ் போற தா ஒரு மேரேஜுக்கு போயிட்டு அப்படியே வந்தோ அது நலே வந்து குளிச்சுட்டே நானு பிள்ளைங்க எல்லா இருக்கு இது வேற எதுக்குடான்ட்டு வந்து எல்லாத்தையு தொவைச்சு போட்டு நைட்டே குளிச்சுட்டு தா வந்தனே உள்ளையே
ஆ ஆமா ஆமா ஆமா அது வந்துருச்சுனாலு ஒரு உலுக்கு உலிக்கிறது அப்படியே
விட்டாலு அதுங்க போய் ஏதாவது பண்ணிட்டு தா வருதுங்க
வருதுங்க ம்சா இன்னொன்னு கொழந்தைங்க வந்து ஸ்கூல் போறாங்கல்ல ஆ ஸ்கூல் போற எடத்துல எப்படியு ஏதோ ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆகு அங்க போய் எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியு
ஆம ஆமா புள்ளைங்க சுத்தமா இருக்காதுங்க நமக்கு முன்னாடியே கீழே போடுங்க எடு ங்க அத எடுத்து வாயில வைக்குங்க நம்ம ஊட்டுல இருந்தா ரெண்டு அடி கொடுப்போ அங்க ஸ்கூல்ல என்னத்த யாரு கேக்க போறா
யாரு கேக்க போறதில்ல எவ்வளோ நேரோ டீச்சர்ஸ் பா
பேசாமர்ந்தா போதுன்னு விட்டுருவாங்க மத்தபடி அதுங்க அப்டியே ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டுன்னு விட்ருவாங்க ஸ்கூல்ல
ஆமா ஆமா பெரிய புள்ளைங்கன்னா கொஞ்சு விவரம் தெரியு இது பண்ணணு இது பண்ணக்கூடாதுன்றது பட் சின்ன பிள்ளைங்கன்னா அதுங்க விளையாட்டு போக்குல ஏதோ ஒண்ணு பண்றதுதா
ஆமா ஆமா அதேதா
ம் ஆமா
ஸ்கூல் டைம் ஆச்சு பஸ்சு இன்நேரோ கெளம்பியிருக்கு ஆமா இங்கெல்லா மழைதா பெஞ்சிட்டு இருக்கு
ஆ ஆமா ஆமா எங்கேயுமே அங்கேயு மழை பெஞ்சுட்டுதா இருக்கு இப்ப நல்ல பயங்கர மழ
ஆ இங்க ஒரே இடி இடிச்சுட்டு கொஞ்சு தூரல்ல லைட் ட்டா போட்டுச்சு லைட்டா போய் பேஞ்சு இப்ப கொஞ்சூ உட்டுருக்கு ஆ இடி இடிச்சிக்கிட்டு கடக்கு
ஆ
சேரி மணி ஆயிடுச்சு பசங்க வந்துட்டு இருப்பாங்க போயிங்க வாசல்ல வாசல்னா இங்க ஒரு த்ரீ வீடு ம்ச் ஒரு த்ரீ ஹவுசஸ் பக்கத்துலதா இருக்கு போய் பிக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதுதா
ஓக்கே ஓக்கே ஓக்கே நம்ம நீங்க போய் நின்னாதா விட்டுட்டு போவாங்களா இல்ல அவங்களே எறக்கி ம்
அந்த ஒரு முனையில இறக்கிடுவாங்க கொஞ்சு டாகு எல்லா இருக்கு பயப்படுங்க
ஆ ஆமா ஆமா இல்ல அதே இப் போ எங்க பாத்திங்கன்னாலு ரோட்டில போற நாயெல்லா திடீர்னு கடிக்க ஆரமிச்சடுது
அதுதா எனக்கு நாயினாலே பிடிக்கு போய் நானே கொஞ்சுவே இப்ப நாய பாத்தாலே பயமா இருக்கு எப் புடுங்கன்னு தெரல அந்த வீடியோஸ் எல்லா பாத்தா நல்லாதா போயிட்டு இருக்கு திடீனு ஓடி போய் ப்ப அப்படியே கடிச்சு துப்புது எப்ப பாத்தாப்ப
ம் ஆமா ஆமா ஆமா
வெயில் அதிகமா இருக்குறதுனால வெறீ புடிச்சிருச்சு போல அத தா போல
ம் ம் ம் கரெக்ட்டு கரெக்ட்டு
சீ உங்களுக்கும் போயிருந்தீங்க கொழந்தை பிக்கப் பண்ணி விட்டுறு வாங்க செரி நம்ம பாத்துட்டு பேசுவோ ஆ செரி பாய்ம்மா ம்
ஆ ஆ பாய்ங்க